அ ணா என்னணா பண்ற.
சும்மா தாம்பா படுத்துருக்கே
படுத்துருகீங்ளா செர் ஓக்கே ஓக்கே ஓக்கே அ அ அடுத்த மாச பா ஓக்கேணா ஓக்கேணா ஏ என்னாச்சி அப்ப என்ன கட லீவா
கட லீவு தா அதாவ் ஒரு ஒரு ஒரு மாஷ்த்துக்கு கட எல்லாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்க பா செரி வெளில எங்கயாச்சு போலாமேன் தா நானு சுத்திட்ருக்கே க்ளைமெட் வேற ஒன்னு செட் வெளில ரொம்ப வெயில் ரொம்ப தாக்க அதிகமாருக்கு
அனா மாசு ணா செம ணா நானே‌ இப்ப அதுக்கு தாணா ஃபோன் பண்ணே வெயிலு தாங்கல வெயிலு பொலக்குது
ஐயயோ அத யேன் கேக்கிறப்பா ஏன்பா கேக்கிற வேற மாரி பண்ணிட்ருக்குப்பா வெயிலு அ ஒடம்பெல்லா வேற மாரி ஆய்டுச்சு ஆ இந்த சூட்ட எப்டி தணிக்கிறதுன் தெர்ல எங்கயாது கூலிங்கான எடத்துக்கு போணும்பா ஏதாது இருந்தா சொல்லாம்ப்பா போலா
அ போலாணா போலாணா ஒன்னு பிரச்ச இப்பதா பசங்கட்ட பேசிட்ருந்தே பசங்களு அதா சொன்னானுங்க ட்ரிப்பு போல போலண்டா போன வர்ஷம் போனோல அது போல எங்கயாது ட்ரிப்பு போல போலாண்டா
அ அது மாரி போடுங்க போடுங்க ராஜ மாஸ் ராஜா அது அவரு போய்ட்டு கண்டிப்பா போய்ட்டு தா வந்தாகணு அது எந்தெந்த ஏரியா எந்த எட எப்டி போறோ அ இந்த ப்ளானிங்லா கொஞ்சொ சொன்னீங்கனா அப்டியே மெமரில கொஞ்சொ ஏத்திப்பே
ஓக்கேணா‌ ஓக்கேணா ஒன்னு பிரச்சனை இல்ல நா மொத கேட்டு சொல்றே உனக்கு அடுத்த மாஷோ நீ செரி அதுக்கு மொத பசங்கட்ட கேட்டே அவனால முதல்ல எல்லார்கிட்டயு கேட்டு சொல்றா அப்டினாங்க அதா மொதல்ல அதா ஃபஸ்ட்டு பெரிய பசங்கலா ஃபஸ்ட்டு கேட்டுக்கங்க பேசிட்ருந்திங்களே எப்ப போய் நீ எந்த
எனக் வந்து அடுத்த மாசத்துல வந்து நா பதுனஞ்சாந்தேதிக்கு மேல எனக்கு ஃப்ரீதா எனக்கு
ஓக்கே பதுனஞ்சுநா ஒரு மூண் நாள் போலான்ல மூண் நாள் போட்லாமா ரெண்ட் நாள் போட்டுக்லாமா
அ‌ ரெண் நாள் போட்டுக்கலா ராஜா போது
ம்
ஒனக்கெதாவது ஐடியா இருக்கா‌ எங்க ஐடியா
யார் எனக்கா
அ‌ பசங்க மூணு மூணு எட
ய இருக்கு நா வந்து ஆல்ரெடி வந்து நா மூணாறுல ஒரு சில எடத்தலா பாக்கல
ஓக்கேணா
ஆ அந்த மாரி நம்ம பாக்காத எடத்த நம்ம போய் பாத்துட்டு வர்ணு அதுக்காகதா
ஊட்டி இல்ல கொடைக்கானல் இத விட கொடைக்கானல்
அதா அதுல அது எதுவாருந்தாலு ஓகேதான்ப்பா நம்முளுக்கு தேவ நம்ம கூலிங்கான பகுதி வேணு அதில்லாம நம்ம பாக்காத எடமாருக்கணும் நம்ம புல்லரிக்குது
ஏ இப்ப மணி
இல்லல்ல ஒன்னுல்ல நா கொடைக்கானல் போனதில்லப்பா கொடைக்கானல் போனதில்ல கொடைக்கானல் வெணா போலா ஆ
புரியல புரியல எங்க எங்க இருக்க
நோ கேக்குதானா ஒனக் கேக்குதா
ஆ கேக்குதுப்பா சொல்லு
மொத்தோ நம்ம பசங்க மொத்தோ பத்தொன்பது பசங்கன
பத்தொன்பது பேரா என்ன சேத்துடிங்களா
உங்கள சேத்துதா எல்லோரையு சேத்துதா பத்தொன்பது பசங்க ஓக்கேவா இப்ப நம்ப பசங்க பசங்க பத்து பசங்க ஏ கூட காலேஜ் படிச்ச எட்டு பசங்க மொத்தோ பத்தொம்போது அதா மொதல கோச்சுட்டு போயிடலாம கோச்சுக்கிட்ட போயிடலாமா வேலை வந்துட்டு
கோச்சா கோச்சு நல்லாதான் பா இருக்கு கோச்சே வெச்சிருங்க அப்போ
ஏன்னா சின்ன வண்டி எல்லா வெச்சா நம்ப ஆட முடியாது
ஆமா ஆட முடியாது கொஞ்சு அந்த கொஞ்சு ஃரீனஸ் எல்லா பத்தாது
அததா என கொஞ்சு அப்ப வண்டியில இப்ப இன்னமாவது கூட வெச்சுட்டு போனோ வெயிங்களே என்னா ஒன்னு ஒக்காந்தோனோ ஒக்காந்த எடத்துலேயே நம்ம ஒக்காந்து இருக்கனு அப்பதா உக்காந்துச்ச நம்ம ஏன்ச்சு ஆடலா
ஆமா ஆ கொஞ்சு எடோ கொஞ்சு ஃப்ரீயாவே இருக்கிற மாரியே பாருங்க அப்பதா வந்து கரெக்டா இருக்கு படுத்து இத ஆ சரி எவ்வளவு அது எவ்வளோ எவ்ளோ ஆகு எவ்வளோ ஆகு இது நம்ம இப்ப வந்து ட்ரிப்பு போனோனா வச்சிக்கே
ஆ
செரி இப்ப நம்மளுக்கு எவ்வளவு செலவாகு அது மட்டு கொஞ்சு சொல்லுங்களே இப்போ
அதான இப்ப வண்டி வாடகனே
வண்டி வாடகே இப்ப வந்து நம்ம செலவுக்கு சாப்பாட்டுக்கு எல்லா எல்லா வந்து இப்ப சேர்த்து ஒரு அஞ்சு ரூபா கிட்ட வந்துருமா
அத இப்ப வண்டி வாடகே அதுக்கடுத்து டீசலு அங்கிருந்து அதுலேயே வந்து அவங்க டோல் கேட் தாண்ரதான்னு பாக்கனு இப்ப டிரைவர்க்கு பேட்டா காசு
இது அந்த மாரி
அதனா என்ன டிபிட் பண்ணும்போது எல்லாமே வந்துரு இல்ல அது அடுத்தாங்க ஸ்டே பண்ணுல ஒன் டே நைட்டு அங்க ஸ்டே பண்ணுவோ
செரி செரி செரி
ஆ அங்க வந்து சுத்தி பாக்கணு நாங்க வந்து போட்டவுஸ் போவோ அதுக்கடுத்து அங்க இங்க ஏ எல்லா எடத்துக்கு என்ட்ரி பீஸ்குடுக்கனு எல்லா எடத்தையு டுவெண்டி தேட்டி பாட்டி அந்த எடத்துல என்ரி பீஸ் கேப்பாங்க இப்ப அதெல்லா காசு குடுக்குனு ஆமா ஆமாப்ப இதெல்லா சேத்து பசங்க சாப்பாடையு சேத்து நீ சொன்னக்குள்ள அஞ்சு வந்துருல்ல
செரி செரி செரிக இப்ப நம்ம அஞ்சு ரூபா இருந்தா இப்ப தாராலமா போயிட்டு வந்துரலா இப்ப அஞ்சு ரூபா இருந்தாப்ப தாரலமா போயிட்டு வந்துரலாமா இப்பப்ப
போயிட்டு வரளா எக்ஸ்ரா நீ ஏதாவது செலவு
ஏ நம்மளுக்கு என்னப்பா எக்ஸ்ட்ரா செலவு என்னப்பா இருக்க போகுது நம்ம வந்து நம்ம போறது வந்து சு த்தி பாக்க போறோ செரி நம்ம சாப்பாட்டுக்கு மட்டுந்தா நம்ம வந்து பண்ண போரோ செலவு எஸ்டா சொல்லவுனா என்னன்னா வாங்க எங்கானா வாங்க போறோமனா எதுவுமே கெடையாது
ஆ இல்ல அதா வீட்டுக்கு ஏதாது சப்போஸ் நீ வாங்கிட்டுவர இல்ல வீட்டுக்கு ஏதாவது தேவையானது பண்றே அப்படின்னா அது கொஞ்சு இதாகுல
ஆ செரி செரி அது அது நா தனியா எடுத்துக்கிறே நா ஃஸ்ட்டு பிரேப்பர் ஆயிக்கிறே இன்னொன்னு பதினஞ்சு தேதி தாண்டிா நீங்க ஏதா இருந்தாலு நீங்க சொல்லுணு
இல்லல்ல இல்லல்ல நா சொல்லிட்ரே நா வந்து நாளைக்கு நாளைக்கு நால நாளிக்குள்ளே நா வந்து என்ன டேட்டுனு ஆ பே பண்ணி சொல்லிடுறே ஓக்கேவா இந்த டேட்ல தா போகணு அப்படின்னு நா சொல்லிடுறே ஓக்கேவா நா பதினஞ்சு வேலைதா சொல்லுவே என்னா பதினஞ்சு மேக்சிமம் எப்பிடி இருக்கு சனிக் அது அடுத்து உள்ள சனிக்கிழம ஞாயித்து கெழம போயிட்டு ஓப்பனா இருக்கு ஓக்கேவா
சே சேரி ஓக்கே ரைட்டு சரிப்பா நா போயிடு என்ன இன்னொன்னு என்ன தெரியுமா நம்முளுக்கு வந்து சாப்பாடு நம்மளே சமைச்சு சாப்பிடுர மாரி இருக்கணும்பா
ஓகேண்ணா ஓகேண்ணா சூப் ஆனா என்ன ஒன்னு தெரியுமானே சமச்சு இப்ப நம்ம நீ சமைக்கலானு போற இப்ப நா சமைக்கலான்றே பட் வீரப்ப ஜெய்க்க மத்த பசங்க இப்ப அவ்ங்களு ஒத்துக்கணுல செல பேர் என்ன தெரிய்மா சொல்றாங்க ஐ டைம்பு
எ அதாவ்து யாரார்லா வெளில சாப்புட்ணுமோ அவ்ங்களுக்கு வந்து இங்கே வந்து கழ்ட்டி விட்றலாம்பா நீங்க சாப்பாட்டுக்கு வந்துக்கு அமௌண்ட் எடுத்து வந்துங்க ப்டி சொல்ட்டு இப்ப நம்ப வந்து சாப்பாடு பண்ணு அப்டினாக்கா நம்பளே இங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசி ட்த்துக்லா அவளோ ஒன்னு அதிகமா தேவப்படாது ஒரு அஞ்சு கிலோ போது நம்ம ஒரு மூணு பேர் நாலு பேர் நம்ம மட்டு ஷேர் பண்ணி நம்ம மட்டு அப்டியே என்ன ஒரு ஒரு எர் நூருவாக்கி வெங்காய தக்காளி அந்த இது மட்டு வாங்கிட்டாங்களே போது நம்ப எதாவ்து அசைவ சமைக்கிறமோ இல்ல வந்து சை சைவ சமைக்கிறமோ நம்மளுக்கு தேவையான காய்கறி ஐட்டம் மட் டு நம்ம எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு கரண்ட் அடுப்பு மட்டு எடுத்துக்கிட்டனாக்கா நமக்கு வேல முடிஞ்சு போச்சு செரியா நம்ம போற எடத்துல நம்ம சாப்பாட்டுக்கு அலையனுனு அவசிய இல்ல நம்மளுக்கு செலவு இல்ல இருன்னா ஏ இதுதா இருந்தாலு அவ்ங்கலா ஒரு குருமாவுக்கே வந்து காசு கேட்டுட்டு இருக்கானுங்க அங்க கேர்ளா சைட்லலா
ஆமானே அங்க ஒர்
ஆ அங்க சாப்பா சாப்பாடு வந்து கம்மிதா அது தனியா அவனுக சைடிஸ் கேக்குறானுங்க பாத்தியா அந்த சைடிஸ்சு ரேட்டு அதிகமா சொல்றானுங்க
அதா வெல அதிக தப்பாதா சொல்றனுங்க அங்க நெக்ஸ்ட் ஓகே பாத்துக்லா ம்
ஏங்க நா பாத்தே
ஆ ஓகேனா ஓகேனா அதா பசங்கெட சொல்றனா எப்போ மேக்சிம
அதா எல்லார்டையு பேசிட்டு கலந்துட்டு ஒரே ஒரு முடிவு எடுத்து எனக்கு என்னான்ட்டு எனக்கு வந்து நாளைக்கா ஒரு அ எத்தன ஒரு ஒரு மூணு மணிக்கு மேல பண்ணு அப்பதா நா ஃப்ரீயா இருப்ப
ஓகேங்கனா நா சொல்றே இன்னொன்னு
ஆ புரிய்ல
அண்ணா கேக்குதா
புரிய்ல புரிய்ல கொஞ்ச கொஞ்ச அ எட்ட வந்து பேசுறியா இல்லப்பா இல்ல இல்ல கொர கொரன்னு கேக்குது கொஞ்ச வாய்ஸ் பேரக்காயி கேக்குது
சேரி சொல்லு
ஆ இப்ப கேக்குதுப்பா சொல்லு ம்
ப்ரோ நேத்துதா கொடைக்கானல் ஃபுல்லா சுத்தி பாத்தே ப் ரோ ஒரு நாலஞ்சு நாள் தேவப்படு அதனால என்னென்ன எடத்துக்கு போனு உனக்கு ஐடியான் சொல்லு நா வா
ஆ அத மட்டு நம்ம மார்க் பண்ணிக்குலா எது நா என்னென்ன என்னெல்லா பாக்கலையோ அத எல்லாத்தையு நம்ம வந் ந்து ம் நைட்டு சொல்றே
ம்
செரியா நா அந்த எட அந்த பிளேஸு எல்லாமே நா ஒனக்கு காட்றே அந்த ஆன்லைன்ல இப்ப வந்து அ காட்டுவாம்ப்பா எல்லாமே அதா நா பாத்தே ஆனா நேர்ல நா போய் பாத்ததில்ல அதா யூட்யூப்ல போய் பாத்து நம்மளுக்கு எந்த எந்த எடன்னு சொல்றே இந்த இந்த எடத்தலா நம்ம பாக்கணு அப்டின் சொல்லி சொன்னாதா அங்கங்கலா வந்து ரெஸ்டாரன்ட்னா ஆ அங்க கூட அப்டியே ம் ஒரு ரூம் போட்டு தங்கிக்லா அ ஒரு ரெண்ட் நாள் மூண் நாள்
ஆ அதா அதா நீ யூட்யூப்ல பாரு ஒனக்கு எப்டிலா காட்டுதோ பாத் த்துக்க நம்ம அதுக்கு ஏத்த போல பண்ணிக்கலா ஓகேவா
ஆ அதுக்குதா சொல்ல வரே
சேரி ஓகேனா ஓகேனா ஓக்
ம் ம் ராசா அங்க மீன் கெடைக்குமா மீன் கெடைக்குமா
அதுலா கெடைக்கு நம்மால்
இல்ல இன்னொன்னு ராஜா இன்னொன்னு என்ன தெரியுமா அங்க வந்து ஒரு பெரிய அண ஒன்னு இருக்காமே அந்த அணப் பேரு அந்த அணப் பேரு சரியா தெர்ல ராஜா அது ஆ டேமு ஆ அது பெரிய டேம்ல எல்லாமே கடைக்கும்ன்றாங்க அது இல்லாம அந்த டேம் பாக்குறதுக்கே வந்து பிரம்மாண்டமா இருக்குமாமே
அப்படியா ச ஓகிட்டேன் ஒண்ணுல இப்ப இப்ப நம்ம வேன் டிரைவர் கிட்ட சொன்னாலே அவ்ரு சொல்றப்ல ஏன எத்தனை பலடைம் போயிட்டு வந்துட்டா அந்த எடத்துக்கு ஓகே வா அவர்கிட்ட கேட்டாலே சொல்லுவாப்புல அவ நம் ஏதாவ டவுட்டுன்ன அங்க கேட்டுக்கலா
சரி சரி ஓகே ஓகே ராஜா ஆ அந்த டேம் நான் இன்ன வரைக்கும் பாக்கல அது என்ன அணக்கட்டுன்னு கூட தெரில கேட்டா சொல்லறாங்கல்ல பெரிய டேமே இருக்குதுல பெரிய டேம் எதுன்னு சொல்லி கேட்டு விசாரிச்சிக்கலாம்
சொல்ருவாங்க அதான் நான் என்னைக்கு போகணு எவ்வளவு ஆகுது அப்படின்னு நா பசங்கல்லா நாங்களா பேசிட்டு எங்கங்க போனு பேசிட்டு உனக்கு ங்க கரெடா சொல்றேன்ன அதுக்குேத்த போ சொல்லு
சரி சரி ஓகே ஓகே ராஜா சரி ஓகே ராஜா ஆ நாளைக்கு ஈவினிங்க பன் ன்னு இன்னொன்னு நம்ம அந்த இது அ என்ன இது கேரளால அந்த பார்டர்ல கிராஸ் பண்ணும் போதே ஒரு ஒரு ஒரு ஏரியா இருக்குிறாஜா
ஆ ஆ அதனால அந்த இடத்து அப்படிய நோட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு க்கண்ணா எப்படி போட்டே நம்ம அதுக்கு பிளான் போட்டுக்கலா
சரி சரி ஓகே ராஜா இல்ல ராஜா என்ன தெரியுமா அந்த டீ தூள் தோட்ட இருக்கு பாத்தியா அ டீத்தூள் எஸ்டேட் ஒண்ணு இருக்கு பாரு அதுக்கு பின்னாடி ஒரு டேம் ஒண்ணு இருக்கா ஆ ஆமா அது வந்து யூ ட்யூப்ல்லா எதுலையுமே இல்லன்னு சொல்லி சொல்றா அப்டி அவரு
ஓகே ஓகே இல்ல பாத்துக்கலா நான் பண்றே நா நாளைக்கு பண்ணவா கொஞ்ச வேலையா இருக்கே நாளைக்கு பண்ணவா
சரி ஓகே ஓகே ஓகே ஓகே
ஆ
ம்
உ